வணக்க தோழி நல்லாருக்கீங்ளா தோழி
ஆ நல தோழி நீங்க நலமா தோழி
ஆ நல்லாருக்கே தோழி
ஆ செரிங்க தோழி எனக்கு ஒரு அ என்ன ஒரு வரலாற்று சிறப்புமிக்க எடங்கள பத்தி படிச்சே தோழி இதுல அந்த படிச்சதுல எனக்கு ரொம்ப புடிச்சத ஒங்கள்ட்ட பகிர்ந்து கொள்வோனுதா தோழி கால் பண்ணே ஒங்க பேசுவோமேனு இருந்த தோழி ம் ஆ ராஜ ராஜ சோழன் பாத்து கேள்விப்பட்ருக்கீங்ளா தோழி நீங்க வந்து
ஆ தெரியுங்க
ம் செரிங்க தோழி அவரு கட்டிய பெரிய கோவில் இருக்கு இல்லையா பெரிய கோயில் பெரியவுடயநாயகார் அப்டின் சொல்லுவாங்க அந்த கோயில் பாத்தீங்கனா இது ஒலகத்திலே ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருந்தது தோழி ஏ அப்டின் கேட்டீங்கனா அந்த கோயிலோட கோபுர வந்து தரையிலயே விழுந்து நா வந்து பாத் நீங்க அத படிச்சிருக்கீங்ளா கேள்விப்பட்ருக்கீங்ளா
ஆமா தோழி பாத்துருக்கே தோழி நானு தா அங்க பெரிய கோயிலு வந்து ரொம்ப பெருசா இருக்கு அதோட கோபுர கீழ விழு அப்பிட்னு கேட்ருக்கே தோழி ஆனா அந்த நிழல் வந்து கீழ போட்டு சரியா நா பாத்தது கெடையாது தோழி
அப்பிடியா நா வந்து அத படிச்சிருக்கே பாத்திருக்கேவு ஆ தோழி வந்து அதுல என்ன ஒரு பெரிய வியப்புனு கேட்டீங்கனா அதுல உள்ள கல்லெல்லா பாத்தீங்கனா பெரிய பெரிய கல்லா இருக்கு நம்ம இந்த காலத்துல கிரேன் இந்த பொக்லேனு சொல்வோ இந்த மாரி உள்ள பொருட்கள வச்சு எந்திரங்களால கொண்டு நம்ம வந்து இப்ப வந்து வீடு கட்ரோ அப்ப அந்த காலத்துல எதுவுமே கெடையாதுல தோழி வந்து அப்ப எப்டி இதெல்லா வந்து சாத்தியம் அப்டீங்கிறத நெனச்சாலே ரொம்ப வியப்பா இருக்குது ம் நீங்க இந்த மாரி கோயில் எதாவ்து போயிருக்கீங்ளா பாத்திருக்கீங்ளா அ தோழி வந்து பாத்தீங்கனா அப்றோ வந்து ராஜ ராஜா சோழன் வந்து ம் ய யானைகள கொண்டு ஆயிரம் யானைகள் அல்லது பத் த்தாயிரம் யானைகள கொண்டு வந்து பாத்தீங்கனா ம் மலைய ஒடச்சி கல்ல எடுத்து கொண்டு வந்து இந்த பெரிய கோயில கட்னாங்க சொல்லி வரலாறு இருக்கு அவர மாரியே அவரு பையனு பாத்தீங்கனா முதலாம் ராஜேந்திரன் பாத்தீங்கனா கோயில்கள் நெறைய நெறைய கட்டிருக்காங்க ஆ உதாரணத்துக்கு சொல்லணுன் பாத்
ஆமா தோழி அப்பறோ பாத்தீங்கனா இந்த ராஜராஜ சோழன பத்தி சொன்னீங்கள்ல
ம்
அது அந்த கோயில் வந்து பாத்தீங்கனா ஒரே கல்லுக்கு ஒரே கல்லுல வந்து செதுக்கப்பட்ட அ சிற்பம் பாத்தீங்களா தெரியுமா
ஆ அது கேள்விப்பட்ருக்கே தோழி வந்து
அப்ப அப்ப பாத்தீங்கன்னா இவ்ளோ ஒரு அற்புதமான விஷயங்கல்லா நெறைய இருக்கு தோழி இப்ப இந்த ஒரு கல்ல வந்து அவங்க செதுக்கன்னா எப்டி வேல பாத்திருப்பாங்க எப்டி மூவ் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க எந்த செயற்கையோட பொருட்கள் எதுமே இல்லாம அன்னெக்கு உருவாக்கப்பட்டது இன்றைய வரைக்கு நீ தலைமுறை தலைமுறை தாண்டி பேசுது ஏ அப்புறோ ஏ மக்கள் வந்து செயற்கைய தேடி போகணு
அது அ அதேதா தோழி வந்து அது அழிவுக்குக்கான காரணமாதா போது துக்கு ஒரு வந்து உதாரணம்னு சொல்லணு வந்து தோழி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்ன அந்த ஒற்றைக்கல் ரதம்ன்னு சொல்றோம்ல அது வந்து சிறந்த எடுத்துக்காட்டு வந்து மகாபலிபுரத் துல இருக்கு தோழி வந்து பாத்தீங்கன்னா அந்த மகாபலிபுரத்தில உள்ள சிற்பங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒற்றைகல்ல செதுக்குனது உஹம் அந்த கோவரத்தன மழை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஒரே கல்ல ஆனா பொம்மைக்கல்ல இருக்கும்ன்னு பாத்து சொல்லுவாங்க உம் அங்க உள்ள சிற்பங்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னும் பாத்தீங்கன்னா அப்டி எப்படி இப்ப ய செதுக்கிருக்காங்க அப்படிங்கற அளவுக்கு ஆச்சரியமா இருக்கும் பாத்தீங்கன்னா
அந்த மா நீங்க சொன்ன மாரி அந்த பங்களுக்கு ஏற்ற இடம் வந்து மாமல்லபுரம் தான் ஆனா வந் து அங்க வந்து உள்ள சிலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுகுங்க தவதின்னு சொல்லுவாங்க அவங்கதான் அந்த சிலைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு பத்து வடிவ புக்கு கொடுத்துருப்பாங்க மரபு கோடு படிவ கோடு இந்த புக்கெல்லாம் படிச்சு எப்படி வரையணும் எந்த அளவு வைக்கணும் என்னன்னு பண்ணி ஒவ்வொரு உருவ அமைப்பையும் பத்தி தத்ரருவமா செதுக்கிருப்பாங்க நிறைய சினிமாக்கல்லாம் கூட பாத் தீங்கன்னா அந்த அந்த இடம் வந்து நிறைய அறிமுகப்படுத்திருப்பாங்க
உம் உம்
அங்க ஒரே ஒரு பார மட்டும் இருக்கும் அந்த பாற அவ்வளவு பெரிய பாற உருண்டை கீழே விளையாதலாம்
ஆமா தோழி அதுக்குதான் சொல் ல்லுவாங்க வந்து கிருஷ்ணர் சாப்பிடுறப்ப வெண்ண சாப்பிடுறப்ப அதுல ஒரு கல் இருந்தது அந்த கல்லுதான் இந்த கல்லுன்னு கூட எல்லாருமே சொல்லுவாங்க தோழி அது உண்மைதானா வந்து
ஆமா அது உண்மை தான் தோழி நீங்க சொல்றது நூறத்துக்குநூரு உண்மை அவன் வந்து கிருஸ் அ இருக்காக அதான் சாப்பிடும் போது அந்த வெண்ணெயை திருட்டி சாப்பிடும் போது எடுக்கப்பட்ட கல்லுன்னு சொன்னாங்க அது எந்த வித சப்போர்ட்டுமே இல்லாம நி்க்கும் அதுதான் பெரிய விஷயம் அங்க அது சப்போர்ட் ஆம நெட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா குழந்தைங்கல்லாம் வந்து சீசா விளையாடுவாங்க சற்கள் விளையாடுவாங்க
ம் ம் ம்
அந்த கல்ல மேல ஏறி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் உட்காருவாங்க எந்த வித சப்போர்ட்டும் இல்ல பூசெல ஒண்ணுமே பண்ணல நிற்கிறது பெரிய ஆச்சரியம் இல்லையா
காமா தோழி நீங்க சொல்றது உண்மையிலுமே உண்மைதான் உம்
அவ்வளோ ஒரு பிரமிப்பா இருக்கும் அந்த இடத்துல
உம் அப்ப இந்த ஒரு கோயி இல்லாம தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா நிறைய கோயில்கள் இருக்கு இப்ப நம்ம கட்ட கூடி எந்த ஒரு சின்ன வீடு கட்டணும்ன்னு வச்சா கூட அது உம்மே அதிகபட்சமான ஒரு மாசத்துலய பாத்தீங்கன்னா அங்க இங்க வெடிப்பு வுட்டு பிரிச்சிருது ஆனா கட்டி ஆயிரம் வருடங்கள் ரண்டாயிரம் வருடங்கள் அதிகமா போது ஆனா எந்த ஒரு ஒரு சின்ன ஒரு உடையோ எதுவுமே இல்லாம அப்டி நெறையா இருக்கு இதெல்லா எப்டிதா அப்டின்னு பாக்குறப்போ உண்மையிலயே ஆச்சர்யமா இரு க்கு ஒரு சில கோயில்கள் பாத்தீங்கன் பாத்தீங்களா அங்க உள்ள சிற்பங்கள் பாக்குறப்ப ம் ஆ ம் இது மாரி நம்மளால வரைய முடியலையே அப்டிங்கிற எண்ணோ வருது இவ்ளோ ஒரு தொழில்நுட்பத்துல இருக்குற நம்மளாலயே இது மாரி வரய முடியல அப்ப எந்த ஒரு இதுவுமே இல்ல எப்டி வரஞ்சாங்க அப்டிங்கிறது உண்மையிலயே வியத்தகு விஷயோ வந்து நம்ம ஒரு உருவோ வரையுறோன்னா அதுக்கு ஒரு முக்கியமான விஷயோ வந்து கண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த கண் திறப்புங்கிறது ரொம்ப இம்பார்டன்ட் அந்த கண் திறப்ப பாத்தீங்கன்னா அவ்ளோ அழகா இருக்கு உங்க உதாரணதுக்கு உங்களுக்கு சொல்லனும்னா மதுர மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு இல்லையா அதுல உள்ள சிற்பங்கள் பாத்தீங்கன்னா உண்மையிலயே கையெடுத்து கும்ட்னு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்வியலோட இணைந்த சிற்பமாதா இருக்கு நீங்க பாத்துருக்கீங்களா அந்த கோயிலோட சிற்பங்கள் பாத்துருக்கீங்களா
ஆ பாத்துருக்கே தோழி
ம் அந்த சிற்பங்கள் பாத்தீங்கன்னா
எல்லாமே அற்புதமா இருக்கு அதுல ஒண்ணு ஒண்ணு எல்லாமே வித்தியாசமாவே இருக்கு நம்ம வந்து அதோட மொகக்கலை எல்லா பாத்தீங்கன்னா அவ்ள அருமையா செஞ்சிருப்பாங்கா எதுக்கு சொல்ல வர்றேன்னா இது வந்து ஆ மத்தவங்க நல்ல காசு குடுத்து எல்லாம் போறது கொழந்தைங்கள அந்த மாரி எடத்துக்கு அழச்சி கொண்டு காமிக்கறது ரெம்ப நல்லது
ஆமா அந்த ஆயாக்கலைகள் அறுவத்தி மூணுன்னு சொல்லுவாங்க அறுவத்தி மூணு கலையு பாத்தீங்கன்னா அந்த சிற்பங்கள்ல காணப்படும் பாத்தீங்கன்னா அதா அப்ப அறுவத்தி மூணு கலையு தெரிஞ்சாதுனாலதான அந்த சிற்பி வந்து அத செதுக்கவே முடியு பாத்திங்கன்னா
கண்டிப்பா கண்டிப்பாங்க
ம் அப்ப வந்து குருநாதர் கிட்ட வந்து அந்த மாரி ஒரு கலைய கத்துக்கிறதுங்கிறது பெரிய விஷயமா இருக்கு வந்து இல்ல நாமல்லா ஓரு நாள் ரெண்டு நாள் போனா ஆமா போ அப்டின்னு வுட்டு தூக்கி போட்டுட்டு போய்டுவோ அப்ப உள்ளவங்க வந்து எந்த அளவுக்கு நுணுக்கமா கத் துருந்தாங்கன்னா இவ்ளோ ஒரு அழகா தத்ரூபமா அத வடிவமைச்சிருப்பாங்கங்கிறது உண்மையிலயே வியத்தகு விஷயந்தா பாத்திங்கன்னா இன்னொரு விஷயோ என்னன்னா தோழி வந்து இந்த ஜெயங்கொண்ட சொல்றோல்ல அங்க வந்து முதாலாம் ராஜேந்திரன் பத்திய கோயில் ஒண்ணு இருக்கு அதுக்கு பேரு கங்கை கொண்ட சோழபுரம் சொல்லுவாங்க அந்த கோயில் பாத்தீங்கன்னு வச்சீங்களே உண்மையிலயே மிக பிரம்மாண்டமா இருக்கு அந்த கோயில் பாத்துருக்கீங்களா நீங்க போய் இருக்கீங்களா ம் தோழி அந்த கோயில் பாத்தீங்கன்னா சிங்க முகத்துல இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுரங்கா வாயில் ஒண்ணு இருக்குதா அந்த சுரங்க வாயில் வந்து ஆ கங்கை கொண்ட சுரங்க பாதத்துகுள்ள இறங்கனுன்னா அந்த சுரங்க வாயில் வழியா நம்ம அதுதா ஒரு பெரிய கோயிலுக்கு வந்து கோயில்தா அப்டின்னு சொல்லி வரலாறு வந்து சொல்லுது இது உங்களுக்கு தெரியுமா
ஆ தெரியு தோழி ஏன்னா
ம்
ஆ அந்த ஏரியால கொஞ்ச நாளு ஆ சொந்தக்காரங்வங்கல்லா இருக்காங்க தோழி அதனால பாத்தீங்கன்னா தோழி ஆ சில விஷயங்கல்லா சொல்லிருக்காங்க இப்ப சவதிலயுமே பாத்தீங்கன்னா வந்து இதெல்லா முடிச்சிட் க்கு அடுத்து ஆர்காலஜினு ஒரு படிப்பு இருக்கு தொழில் நுட்ப படிப்பு இந்த தொழில் நுட்ப ம் தொல்லியல்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள வேல பாக்குது அது இதுமாரி எங்க சொந்தக்காரங்களே பாத்திங்கனா அதுல வேலை பாக்குறாங்க என்னுடைய கணவருமே நல் நல்லா வந்து ஒங்கள பாத்தா இப்ப வரைவாங்க
அப்படியா தோழி
ஆ வரைவாங்க, என்னேடா கொழந்தையு இப்பாதா வந்து இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கா எனக்கு இந்த மாரி ஒரு சைடு போகுனுனு ஆச நமக்கு அந்த வாய்ப்புலா கெடைக்கல சாப்பேஸ் நம்ம குழந்தைங்களாது படிக்க ஆசைப்பாட்ட அந்த மாரி படிக்க வெக்கலா அப்டிங்குற ஒரு எண்ணோ
சரிங்க தோழி, உண்மையிலேயே நம்ம எதோ ஒரு சம்பந்தாமா பேச போய் நீங்களே ஒரு சிற்பம் செய்யறா குடுப்பத்துல இருந்து பே பேசுறீங்கறப்போ உண்மைலே வியத்தகு விஷயந்தா நீங்களு கத்துக்கோங்க தோழி அதா கத்துக்கிட்டிங்கனா வந்து உங்களோட இல்லாம உங்களுக்கு அடுத் தடுத்த சந்ததிகள் வந்து அத வந்து இப்ப தெரிஞ்சிக்கலா பயன்படுத்தலாம்ல தோழி வந்து
கண்டிப்பா கண்டிப்பா தோழி, நீங்க சொல்றத வச்சி நானு அடுத்த முறையில வந்து கண்டு புடிச்சி பாக்குற எப்படி இருக்கு பாக்கலா நானே இது பத்துன தகவல்லா உங்ககிட்ட என்ன சொல்ற நீங்க சொன்ன தகவல்லா எனக்கு வந்து ஆ ரெம்ப பயனுள்ளதாகவே இருந்துச்சு, அ நம்ம அப்போ உள்ள பயன்பாட்டுல பாத்திங்கனா ஆ அப்ப உள்ளதுலா பாத்திங்களா சிலை செதுக்குறப்ப பாத்திங்களா தோழி அ பெண்களுக்கு வந்து முடிய முடியு இடை அழகையும் எப்டி வர்ணிச்சிருப்பாங்கனு
ஆ அந்த கவிதைகள் கதைகள் இலக்கியம் நாவல்கள் இதுல எல்லா நா நெறையா படிச்சிருக்கே படிச்சிருக்கே தோழி வந்து அ அவங்களோட அந்த இடைக்குமே நெறையா கவிஞர்கள் வந்து மெல்லிடை அ பூப்போல் இந்த மாரியு நெறையா வரு அவங்களோட கூண்தல வந்து இதுல ஏதோ ஒரு திரைப்படத்துலதா நா வந்து கேள்விப்பட்ருக்கே
அது இருந்தாலு தோழி அந்த பின்னலோட இந்த பின்னல நேரா வடிவமைச்சிருக்காங்க பாருங்களே எப்டி முடியு
ஆமா தோழி அதுலதா வந்து ஒரு ஒரு ராஜராஜசோழனோட வரலாறுல வந் து இயற்கைக்கு இயற்கையிலயே உண்மைலேயே கூந்தல் வந்து பெண்களுக்கு வந்து மணம் வீசக்கூடியதா அப்டிங்கற மாரிதா பேசுற அளவுக்கு வந்து இந்த கூந்தல பத்தி அதிக இலக்கியங்கள் வந்து சொல்லுது வந்து ஏன்னா நறுமணப் பொருட்கள் பூவ பயன்படுத்துவதுனாலதா அந்த கூந்தல் வந்து அ இப்டி இருக்குதா இது இயற்கையாவே இருக்கா அப்டிங்கிற அளவுக்கு கூந்தல வந்து ஒரு ஆ பேசக்கூடிய அளவுக்கு இருக்குங்கிறத நா வந்து சொல்றே தோழி வந்து
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நம்ம ஒவ்வொரு இதுலயு வந்து முக்கியமான விவரங்களதா நம்ம பேசிருக் கோ எல்லாமே வந்து ரொம்ப பயனுள்ளதா உங்களுக்கு இருந்துச்சா தோழி இது வரைக்கு
கண்டிப்பா தோழி ஏன்னா வந்து அ நீங்க எனக்கு தெரியாத சில விஷயங்கள் நீங்க சொல்லிகுடுத்ததுல வந்து உண்மைலே எனக்கு யாராவது வந்து சந்தேக கேட்டா நா நீங்க சொன்ன கருத்துக்கள கண்டிப்பா எடுத்துக் கூறுவ தோழி ரொம்ப
எனக்குமே ஆசைதா தோழி என்னுடைய கணவர் வந்து அடுப்படிக்கே வர மாட்டாரு இந்த மாரி சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு குடுக்கும்போது நமக்கு ஒரு ஊக்கமா இருக்கு இல்ல ஒரு நாள் ரெண்டு வாரத்துல ஒரு நாள் அவுங்க சமச்சா சாப்ட ஆசையா இருக்கு அது வேல வேல அவள அதிகமா இருக்குரதுனால வரமாட்டாங்க அ செஞ்சு குடுத் த்தா கொஞ்சோ சந்தோஷமா இருக்கு இல்லயா பாப்போந் தோழி அடுத்த
ஆ செரிங்க தோழி இத பத்தி நம்ம அடுத்த தடவியு பதிவுல நம்ம பேஸ்வோ தோழி வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி தோழி ரொம்ப நன்றி தோழி